ஹலோ
நம அந்த பத்து நிமிஷத்துல இருந்து போனா
இல்ந்தையா அப்படியதாம் ஸ்டார்ட் ஆகுது
ஆஹ் நான் கத தெரிலியே
அப்டியே தான ஸ்டார்ட் ஆகுது
அப்படியதான் ஸ்டார்ட் ஆகுது ஏன் அது
ஆமாடா கட் பண்டு தானே ஸ்டார்ட் பண்ற
அப்பூட பத்து நிமிஷம்
இல்ல இல்ல பத்து நிமிஷல வல்லயா எனக்கு இருவத்த நாலு சகந்ததா காட்டுது
என்னுக்கு சங்கல காட்லடா
காட்லயா
அதான் பத்து நிமிஷம் பான் பத்து புள்ளி ஐ ம்பத்தி அஞ்சுன்னு அப்படியே அப்படியே நின்னுச்சு அதுல ஆனா உன் வாய்ஸு வருது ஆனா டைமிங்கே ஓட் ல
எங்க வீட்டு தான் நான் சொல்றேட்ட
ஆஹ்
உம்ஹ்
ஓ நய வேட்டைய எதுக்கும் போல வேட்டையா
ஆக்ட்லா கிடையாதுப்பா
உம் புல்லா ஒர்கிங்
எங்கேதோ பசங்க வேற எல்லா ஒரு கம்பெனிக்கு போறாங்களா
எங்கடா இக்கமா எங்க கனிபத்தடு இசி சீனா நல்லா இருக்கும்ண்டா ஜாலியா இருக்கும்ண்டா
நீ போனீங்களாதா லோடிங்கன்னோனிகி ஆனா கஷ்டந்தான
கஷ்டம்தான் இருந்தாலும் அதுக்கு பாத்தா ஜாலியா இருக்கு
பேசிடாமா பசங்கூடலா
ஆஹ் தே ஊன நம்ப ஊரு நீ நம் ஏரியா பசங்க கூடிய சுத்தி செய்யலாம் வெளியே கூட அத வெளி பசங் கூட கூட அவனுங்க கூப்ட்டு போன கொஞ்ச டைட்டா வந்தானா நீ அவனும் கூட கூட பேசிகினே செய்யலாம்
உஹ் ம்
உள்ள எதுவும் உள் வேற சூழ் அதண்டறுண்ட போ வெறுப்பே அவ்து குழப்பமா இருக்கு டா அத எடுத்து எடுத்து போடணும் டா சொல்டா
ஆ இன்பாண்டாமே இன்பாண்டு இன்பாண்டுன்னு சொன்னாங்களே ஐபி
ஐடியா ஆ அதூனு ந சரியாகையா
இன்பாண்டு பொருள் உள்னா இருக்குது உங்க
ஆஹ்
நீங்க அவுட் பாண்டி அவுட் தீங்க அவுட் பண்றது வெளியே பண்றது பொருள்
அவுனுங்க பிச்
ம் ம் நம்புல்து ஏரியா பசங்க மேரி வேர் ஹௌஸ்சே வேனான்றுனாங்க
ஆஹ்
ஆபீஸ் இத்தா ஒன்னிலின்றானுங்க
தேவுடா ஹா ஹா
ஆமாண்டா ஆபிஸ் போனதான் நீ மூணு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் போ முடியும் வேர்ஹௌஸ் மூணு வருஷம் எஸ்பீரியன்ஸ் வச்சி ஒன்னும் பண்ண முடியாது
ஆமா
அதான் வேற்ஹௌஸ்ல நல்லா பழகறோ க்கிறானுங்கோ ஒரு
நானே அங்கதாண்டா ரெகுலர் புடிலான்னுக்கிற
ஆ
ஹஹூம்
பைக் இருக்குதா
எவனாவது குடிக்க வேண்டியதுதா அதா அந்த பைக் இருந்தா நான போயிடு வேண்டா இப்பியே
ஹ
எவனோ தொணையோ வரமாட்றான் ஒர்தன் வந்தாலே கர்டா ரெகுலரா போய்டுவோன்டா
ஆஹ
இவ அருக்குறா அரிஷா ஆனா அவனக்கு வயசு இல்லை ஒன்னும் ஒரு இந்த டிசம்பர்ல தான் அவனுக்கு அபிய கூப்டாலோ அவன் தான் ஒரு இதுவும் பாத்துக்க மாட்றான்
அவ அபி கொஞ்ச செரியான சோம்பேறியாணவன இருக்காண்டா எதனா ஒன்னு பன்னிக்குனே இருக்கறாடா அசோக் அவ அவன் பெரியவ இதனா ஒண்ணு பண்றான பாவி மொக்க காமடிலா தான் அதிகமா பண்றான்
ஆஹா அவ அப்டிதாண்டா
ஆ
என்ன வெறுப் பேத்துன்னே பண்ணுவ
வெறுப்பேத்தரமல்ல
டென்ஷன் ஆவுதா
ஆ மாங்கா எடுக்க போறமே அப்பயே எதனா ஒன்னு பண்றா எ தெனவோட சொல்றா பேஸ் நேர்ல பேசறாண்டா
ம் ம்
பைய கொஞ்ச ஐட்டலா வந்ட்டா இந்த பையன ஆனா ஆளு
நாலேஜ் இருக்கு ஆனா நம்மளால தா அவ அந்த மேரிலா பண்றா ம் ம் கொஞ்சோ அதா நம்மள வெறுப்பேத்தனுனே பண்ணுவா
தெனோ ஒரு சம்மந்தில்லா
ஆ சமந்தமே இல்லாதது பேசுவா
ஆ எக்குரா பை வெருப்புரா பை வசவுறா கேக்கறா பேசறா நந்து ஆ
அஹ் ஆஹ்
இவ கொஞ்சோ மோசமானவ அ
அந்தா இவனயு வேற பிரேக்கப் ஆருக்கு
எப்பா
அது ஆயிச்சி அவங்க ஆளுக்கு பாத்தில்ல பர்த்து டே முடிஞ்சு ரெண் நாள்ல பிரேக்கப்
ஆ
ம் அவ்ளு நேத்து நம்மளு நம்மளாண்ட மாட்டிகினா அய் வெச்சு உட்டோ கோய்லுக்கு போன்னே
ஆ
மாட்டிகினா கோயிந்த
வய்கரா
ஆஹ்
மாட்டியினண்ணா
நம்மளான்ட மாட்டினான்ட இந்த கலாய்க்ரதுல
யே அவ வேஸ்ட்ரா கேக்ரானா
அ இதுல அவ கொஞ்சோ சொதப் டிப்ரஷன்லருக்குறா
டிப்ரஷன் இல்ல தெர்ல ஹலோ
ஆஹ்
டிப்ரஷ்லருக்குறாரா
டிப்ரஷன்ல இருக்குரா
பாவொண்டா அவெ அதா வேல இர் அவளால டைய்ட்டா வேல்ப்
இத இப்போ தெரியுது இப்ப பெரியபாளையோ போறோன்டா வேலைக்கி பஸு செஞ்சிருந்தானே பஸ் பஸ் செய
ஆ ஃயா
தெர்ல அங்க அந்த சைடு போனா அந்த மா அந்த பொண்ணு மூஞ்சியெல்லா பாக்கணு ஏய் சிரிப் இப்படா நீ வாங்கித் தருவ ஒன்னு ஒ ஒரு மூணு நாள் தானா நிம்மதியே நாலாது நாள் போன் பேசி அவனே பே அவனே போன் பண்ணி பேசி நிருப்பான் டா
ஆனா வேல
வேல நீங்கதா பெரியபாளியங்கா
எதுரா வங்கீங்கம்மா ஒரே எடத்துல வேல செஞ்சு நல்லா காசு வாங்காம
ஹம்
ஆ
அத அவங் தெர்ல போல அதா அங்க இருந்தா வேல செ வேல செய்ய தோனாது இங்க வட்டான் போல
அதுல ஒரே எடத்துல நல்ல வேலா செஞ்சுங்க நா மாத்தி ஏத்தினே இருப்பே சம்பளவே நல்ல வேல செஞ்சு சல்லாக்க லோன் இல்லாமதா நம்ம செத்துர்லா அதுமே மாறி செஞ்சச்சுா அப்பறோ ஒரு நாள் ஏல்நூறு எட்னூறு மாத்து குடுப்பா இவ எவ்வளோ வாங்குறா ஒருத் மளீக்கா
ங்க ஆர்நூறுருவாப் போல அங்கே ஏழுநூ டைட் ஒர்க்ந்த எழுநூறு எட்நூறுபா வாங்ம மாட்டா இங்க ரயில்வே டேஷனுக்கு போறயில
ஆஹ் அ
னைட் வர்க்கந்தா
ஆதா எல்ல செய்யாம
ஆஹ்
சும்மாகிறான் பாரா அப்பயே மாரினிங் இங்க மாரினுகிற அம்பதுருவா
ஆஹ்
சின்டா நன மாதறின கழுவுண்ண வச்சு சொன்னன்
ஆனி எல்லாம் வக்காத வெளிய நம்புக்கு ஒ ஒனக்கு பிளானு கீதுறானா நம்ப ஊர் சைடே வைக்கவே கூடாது
கரட்டு
இன்னும் வேல் செய்யாது கடியே வேல் செய்யாது
ஆமா கடி எல்லாம் ஃபுல்லா இவனுங்ளே வருவானுங்க நல்லா கரெட்டா லொகேஷன்ல வச்சனுடா தா அத்து எங்க ஊர்ல வங்க பா பாகல்மேட்ல வச்சிகிறாங்க மெக்கானிக் கட பை சுத்துப்பாட்டு எல்லாம் இந்த சுத்துப்பட்டுல எல்லாமே அங்கதான் வரும் எங்க ஊர் ஆளுங்க தான் எங்க ஊரு எங்க ஊர்கார தான் அந்த அண்ணன் ஒரு நம்பிக்க அந்த அண்ணன் எதுமேக மாட்ட டது வண்டில இருந்து ஒண்ணுமே
அந்தமேரி எதான்டா நம்ம வேல கரெட்டா செஞ்சு ஒனக்கு முஞ்சிச்சுற
அக்கா அவ அவரு இவரு இவரு இவருதா இவ்ளோ காசு தருனுமாண்ட அவருக்கு ஒரு வாரத்தல அவரு எத்தின வாரமா சண்டே லீவ் போட்டுருவாரு லீவ் உட்டுருவாரு எடிகலன்னா சண்டேவும் போயிடுவாரு ஜாலியா அவனுங்க கோயிலானு போயி டெய்லியும் குடிப்பு ஆமா அது லோகு செலவுக்கு ஆஹ் டெய்லியும் ஒரு ஆயிரூபா த்துபாரு டெயிலியும் குளி குடிப்பாரு நைட்ல ஆஹ் கரண்ட் இல்லையா ஆஹ்
இல்ல
அடப்பாவி
ஆமா நேத் செட்டவுன்ல இருந்து ஊத்திட்டு இருக்கு மொத்தம் பைத்தியமா நீயி
லேதுரா
ஃபிரிஜில கட்டியே இல்லன்றாங்க நேத்து ஷட்டவுன்னு மொத்த கட்டி உருகிச்சு
ஆஹ் தண்ணிக்கு வீந்துச்சா
புனடனானடா கட்டிலன்ன என்ன கேட்டுன்னக்கறேன்
நான் இன்னி கேட்டுறட்டம் பா நெத்த அப்பா லேப்டாப் இருது அப்பா எப்படிய லேப்டாப் எத்தேன் அது சாஜர் போல லேப்டாப் நேத்தா தெரிஞ்சது அது சொருவுன எத ஆயச்சு அவர் பாத்தேன் ஏதோ ஒண் போன
ஏன் லாப்டாப் நீ ந எத்து எங்க முத ந எத்த கைக்ககே வந்த சார்ஜர் இல்லை இ போ ட்ரை அணிக்க சூச்சாப்பு இப கிட்டுக்கு சார்ஜரு
உந்தா இப்ப இந்த போட்டுட்டு வந்துக்கறேன் பாார்த்தீினு எத்த வச்சுடு நரு இருந்தா சேப்டி ஆகுது அது அதுயூஸ் பண்ண இல் அவள்தான் ஒரு முப்பது இருந்து நே புல்லா அப்டியே போடு முப்பதிலே இருந்து சரி நு மணி மே நாலு மணி மேல ஸ்கூல் விட்டாங்கோ அவ சரி அப்டியே போய் கோல் ஆடிிருந்தன் அடியா அஞ்ச ஆயச்சு
ஆஹ்
அவளதான் அப்படியே அஞ்சுசாயிச்சு
அவதா மஜா
கிளம்பலாம் பத்து ஐம்பத்த ரெண்டு ஆயிடுச்சு அவ்வளா தம்பா கேட்டறீங்க தம்பா
பாறீங்களா
இதே வந்து போட வந்து பிரத்திசத்தா எக்காவகுதா ந இது எப்போ எஸ்கந்திரா
ச்சயா
இல்லஇல்ல
எத்தன நிமிசம் ஆயிகிது
ஒன்பது இருபது நிமிஷம்
புதியதோ‌‌ ஒரு நிமிசா
அஞ்சு நிமிஷல்ல செகண்டு அதிகப்பட் ஹலோ
அது கோட்டு தரமாட்டானுங்க
கோட் நம்ம கேட்ரீங்ள கோட்டே கிடையாது
ஆஹ்
கோர்ட்டும் கிடையாது ரூல்ஸும் கிடையாது டைமிங் இன்னும் கிடையாது ஒன்னுமே கிடையாது நாங்க மட்டு தான் நாங்க மட்டும் போனோம்னா எங்கல கேக்குதா இன்னோரு இன்னொருத் கூப்படுணுங்கோ
ம்ஹ்
அவன லிப்ட்டுல போன தான்
நாங்க போனம் பாரு இங்க சிவபூரி கோட்டே கப்படிகிதுடா ப்பாயி
நம்மளுக்கு அதே கெடயவே கெடையாது கலட்டுருவான்க கோட்டே அது வேரு கேட்ரிங் இன்னொருத்தர் கேட்ரிங் மூலியமா போன தான்டா நாங்களே பண்ணமனா ஒண்ணுடுறா இப்ப நாங்களே போ கை கிளவுஸ் எதுவுமே இருக்காது டப் டப்ன்னு முடிச்சுட்டு வந்துரும்
ஆஹ்
அல்ல வேறக்கேட்ரிங் போனா முடிஞ்டுச்சு அவல காலம் உண்டா
செரி செரி
முஞ்ச கைக்குனா போன் பண்றன் அங்க போய் போன் பண்ற கலை கைய முடிஞ்சட்டு போன் பண்ணட்டா
இல்ல இல்ல நீ எப்டியா ஒனக்கு ஃப்ரீயாருக்க டைம்ல பண்ணு
ச்சே செரி ஃபோன் பண்றே
ஆ இது எது இப்ப நம்ம பத்து நிம்ஷோ இப்ப கட் பன் மறுபடியு கூட பண்லாமா ஆ இப்ப அத ஒடனே கட் பண்ட்டு கூட நீ இப்ப ஃபஸ்ட்லேந்து பண்லா
ஆ ஆ வெச்சிச்சு டைமாயிச்சி
ம் ம் செரியா செரியா